உ
கேக்குதா
ம் ம் சொல்லுப்பா
இந்த ஒரு கஸ்டமர் தா கால் பண்ணியிருந்தாங்க அதா பேசிட்டு வந்தோ
சேரி சேரி உ பிசினஸ்லா எப்டி போது
அது தா போய்கிட்டு இருக்கு அ அதா நீ சொன்னா மாரி ஃபோன்ல ரீசேலிங் பண்றதுக்கே எனக்கு டைம் பத்த மாட்டேங்கிது பொழுதனிக்கு பிஸியாவே இருக்குற மாதிரி இருக்குது
அது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க அப்றோ ஃபோன் பாத்துட்டே இருக்கில அதுனால தா
இந்த ட்ரேடிங் சொல்லிட்டு ஆ
உனக்கு தா சந்திராஷ்டமன்னு நெனைக்கிறே அப்டி சொல்லியிருக்கோ
நேத்து எனக்கு நா பாத்தேல்ல
பூரம் இன்னிக்கி தா அக்கா பூரம்
இன்னிக்கி தானா
ஆமா ஆமா நேத்து நைட் இன்னைக்கி புதன்கெழமைல
ஏய் நீயுமா
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்
ம் இங்கற ஏன்னா வந்து என்னோட ஸ்டாருக்கு இப்ப வருது அப்டின்னா அப்பாக்கு முன்னாடியே எல்லா போயி இருக்கானுங்க
முன்னாடியே போயிருக்கோ உனக்கு தா வந்து சந்திராஷ்டமம் சொல்லிருக்கோம்னு சொல்றே ம் உனக்கு இன்னு இருக்கு சந்திராஷ்டமம் பேசாதேன்னு சொல்லியிருக்கோ
இல்லமா நா இன்னொரு நாளைக்கி பேசிக்கிறேன்னு சொல்றே வெச்சிட்டு பல வகையிலயையு அப்பா வந்து கொஞ்சோ லோன் நெறைய வாங்கிருச்சி கடந்து கிட்டே கத்துது
என்ன பண்றது இப்டி வாங்காதே வாங்காதேன்னு நம்ம சொல்றோ
அம்மா பிரச்சன மேல திருப்புது என்னத்த நெனக்கிறே எனக்கு அப்டிதா தோணுது
ஆமா அது அப்டிதா பண்ணு நா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்ள கெடைக்கலன்னு ம் ம் அந்த இதே மாரி தா பண்ணுச்சி லோன் வாங்கி வெச்சிட்டு மாப்ள கெடைக்கல மாப்ள கெடைக்கல காசு வெச்சிருக்கு கே உனக்கு கல்யாண பண்ணணு அப்டி சொல்லிட்டு திட்டோ
ம்
ம்
முந்தன் நாளைக்கு கால்ல கால்யாண நாளு எனக்கு பெறந்த நாள் வந்து வியாழக்கெழம வந்து ச்ச அப்டின்னா அடுத்த வாரோ அவுங்களுக்கு கரெக்டா அடுத்த வாரோ அவுங்களுக் இருப்பாங்க அதனால நல்லா ஞாபோ இருக்கு
ஃபேம்லியு ஒரு வாரத்துலயே நீ போட முடியா
ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார த்துக்கு முன்னாடியே நா பொறந்துட்டு தா அவருக்கு கல்யாண நடந் மாத்தி சொல்ற
கரெக்ட் கரெக்ட்டு
கரெக்டா மொத வருஷோ கல்யாண நாளுக்கு நா பொறந்து இருந்தக்கே சீனுவு அப்டி தா அ சித்தி பைய அவனு அப்டித்தா கரெக்ட கல்யாண நாளப்போ அவுங்களுக்கு ஒரு வாரோ பொறந்துட்ட
அதா அதா அதா
என்னே மாரியே தா அவனு
சேர்
இந்த ஆன்லைன் ட்ரேடிங் நம்ம முன்னாடியே பண்ணோ பாத்தியா நம்ம வந்து காச குடுத்தோ அவுங்க பண்ணுணாங்க நம்ம நம்மளுக்கு டெய்லி போட்டாங்க அப்பறோ லாஸ் ஆச்சுன்னு கம்பெனி க்ளோஸ் பண்ணட்டாங்கல்ல இப்ப வந்து என்னன்னா ஒரு கம்பெனி இருக்கு அது வந்து நம்மளுக் சொல்லி தர்றாங்க
ஓ
ம் டெய்லியு வந்து
பங்குச்சந்தை தான சொல்ற பங்குச்சந்தை நிலவரந்தானே
ஆமா டெய்லி வந்து இந்த ஒரு அ கோ ஆப் மாரி இதுல இருக்கு அதுல வந்து மீட்டிங் மாரி வைக்கிறாங் அது வந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த எடத்துல இந்த இது கூடு இந்த இது வந்து குறைஞ்சிறு
ஒண்ண
அப்டின்னு சொல்லி தர்றாக ஆ கேளு அத கத்துக்குவோன்னு பாத்தா ரொம்ப பிஸி ஒரு நாள் ஒரு பொழுதான நா என்னால அட்டன் பண்ண முடில
காலையில இருந்து மூணு மணி வரைக்கு ஒரே இதுலே இருக்காக லைன்லே இருக்கறாக மீட்டிங்ல ஆமா அத என்னால அட்டன் பண்ண முடியல அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் என்னன்னு பாக்க முடியல நம்ம எப்படா ஃப்ரீயாவோன்றிக்கே நானு
உண்மாலுமேதே
அத கத்து குடுத்து அதுல யேன் பண்ணோனே அவளுக்கு ஒரு டென் பெர்சன்டேஜ் காசு குடுக்குறாங்க அவுங்க வந்து அன்னதானம் பண்றாங்க அவரு ஒரு பத்து ஆ ஆயிரம் ரூபா வருதுன்ன முப்பத்திமூன்று ரூவா அவுங்களுக்கு குடுக்கனுமா
ஓகே ஓகே ம்
இதுல என்ன இருக்கு அம்பது ரூபா குடுப்போ
ஆமா நல்லதுதா குடுக்கலா இப்ப எதுக்கு வந்து பாக்க வராக
அதா அவுங்களுக்கு எதுக்கு பாக்க வராங்கனு புரியல மதுரைக்கா
ம்
அதுதா டாக்டர்ட்ட பாக்கதா வராங்க
சரி சரி டாக்டர்கிட்ட காமிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களா
கழுத்துல மட்டு தேய்மானமா இருக்கா அதனாலதா மயக்கோ வந்திருக்கு ம்
ஓ சேரி சேரி
ம் அது ஒன்னு பிரச்சன இல்ல இப்ப எல்லாரு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க வீட்டுல
சேரி அப்ப சேரிதா ம்
அதுதா விதி அது எல்லாரும் வந்து பணத்த வைப்பாங்களா சும்மா கேஸ்டு மாரி அது ஆமா
இது என்னமோ கேக்க வந்த மறந்துட்ட ம் சொல்ல வந்த ஏனா ஆப் நாத்தினாருக்கு வந்து அடுத்த மாச அஞ்சாவது மாச தீர்த்த கொடுக்குறாங்களா
சேர் சேரி
அதுக்கு வந்து இங்கதா வச்சு குடுக்கணும் இல்ல அங்க வச்சு குடுக்கணும்னு பேசிக்கிட்றுக்காக நா எதலயுமே தலை தலையிடல
ம் அவங்க பெரியவங்கல்லா இருக்காங்க அவங்க என்னமோ பண்ணிக்குவாங்க
இருக்கட்டும் அததா நானு சொல்லிட்ட நா எதுவுமே தலையிடல என்னமோ பண்ணிக்கிட்டு அப்டின்னு சொல்லிகிட்ட
ஆமா அஞ்சுக்கு தீரத்தங்குடுப்பாங்க ஏழுக்கு வளகாப்பு போடுவாங்கலா
ஏழு இல்லன்னா ஒன்பது
ம்
இது என்னது இந்த இதுதா அ அவங்க மாப்பிள வீட்டுல அந்த தீர்த்த கொடுக்கறதுன்னா என்னன்னு கேக்குறாங்க அவங்க வீட்டுல அந்த பழக்க கம்மலா இல்லயா வளகாப்பு விட்டடது ஏழாது மாச இல்லன்னா ஒன்பது மாச செய்வோ
ம் ஒவ்த்தவகளுக்கு ஒவ்வொரு முறை
ஓ இப்ப வந்து இந்த எங்க வீட்டுல இருக்குற கிளவி அவுங்களுக்கு அந்த முறை இல்லன்னா என்ன நாங்க தா பண்ணுவோ
ம் ஆமா பண்ணதா வேணு எல்லா கோயில் தீர்த்தமு வச்சி குடுப்பாங்க பிள்ளைகள் நல்லா
நல்லதுதா
அப்டின்னு சொல்லி சொல்லிச்சுவோலா அதனால என்ன செய்யறாங்கன்னு தெர்ல நா எதுவுமே கண்டுக்கல செய்றாந்தா செய்ங்க
சுத்துற அன்னைக்கே வளகாப்பு வைப்பாங்கள
அ தெரில ம்
இப்பல்லா ரெண்டாவது குழந்தைக்கே வளகாப்பு செஞ்சுக்குறாங்க எல்லாரு தீர்த்த கொடுக்கறது வளகாப்பு எல்லா ம் இந்த வளகாப்புக்குன்னே நெறைய இ கிஃப்ட் ஐட்ட எல்லா வந்துருச்சில தலையில வைக்கிற கல வச்சதில இருந்து பிளவுஸ் ஆரி ஒர்கக்குல வந்து குழந்த மாசமாக்குற மாதிரியு குழந்த பிறக்கற மாரி டிசைன் போட்டு குடுக்குறாங்க
எ ச
சுத்தி வைக்கிற தலச்செடியில வந்து முருகர் ஸ்டிக்கர் வருது முருகரு இருக்குல சாமி அந்த மாரி குல குழந்த முருகன வச்சு தலையில செப்பமா மாட்டி சடயிலல்ல ஃபுல்லா வைப்பங்கள அந்த இது மாரி குழந்தை பொறக் ஆ குழந்தை பொறக்குற குழந்த மாசமா இருக்குற வரைக்கு தனியா இருக்கலா போட்டோ கூட அனுப்புற பாரு அந்த மாரி விக்கிறாங்க அப்பற வந்து கிஃப்ட் ரிட்டர்ன் கிப்ட் குடுக்குரத்துக்கு சின்னதா மாசமாக்குற பொண்ணு மாரி போட்டோ இந்த லேமினேஷன் பண்ண போட்டா மாரி சின்னதா இருக்கு அதுல வந்து குங்குமமும் மஞ்சள் பாட்டிருமும் கலந்துரு அந்த போட்டோவு அனுப்புரே பாரு ரெண்டுது தொங்குது இருபத்தஞ்சுல தா எடிடிங் அழாகா இருக்கு பாக்குறதுக்கு
பரவால்ல ம் நல்லா இருக்குல அன்னிகி
அதுதா கஷ்டமர் கேட்ருந்தாங்க பேசிட்டு இருந்தே அன்னக்கி இங்க வளகாப்பு சொன்னனே நா ஒரு அதெல்லா இப்ப புதுசு புதுசா பண்றாங்க அதே மாரி ஆ கொஞ்ச ரிச்சா இருக்குறவண்ணா தட்டு அந்த தட்டுல வந்து வளகாப்பு பண்றவுங்களோட பேரு பாப்பா மாரி போட்டோ போட்டு எழுதி குடுக்குறாங்க
ஆ அதெல்லா நல்லா இருக்கு அத கொஞ்ச ரிச்சா யோசிக்குறாவோ முவாக்யோ பன்ளறாக ம்
ஆமா அந்த தட்டுல வளையிலு மஞ்சள் குங்கும டப்பா எல்லா வச்சுக்குறாங்க அதனால தா பாத்தே நம்ம ம் செரி எப்ப குடுப்பா என்ன குடுப்பண்ணு யோசித்து போலருக்கு
ஆமக்கா எப்ப நடக்குறது அப்பிடிங்குற மாரிதா இருக்கு
ம் சுமா நம்ம இதெல்லா ஒரு பிரச்சனையா வந்து நெனைச்சு கூட ஆனா இப்ப ரொம்ப பிரச்சனையா வரும்போது நம்ம ஏ இதெல்லா யோசிக்கவே இல்லேன்னு தோனு
ம் அதா இன்னு கடவுள் ஏந்தா நம் முளைய மட்டு இப்பிடி சொதிக்கிறாங்க ஏ தெரியல என்கென்னமோ ஒண்ணுமே பண்ண முடியில என்ன பண்றது என்ன செய்யிறதுன்னே தெரியில இன்னு கடவுள் வந்து இன்னு கண்ண திறந்து பாக்கல நம்மளயே அப்பிடிங்குற மாரிதா இருந்துச்சு
ம் அங்கென இன்னிக்ககி வெயிலு எப்டி இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சா
இன்னைக்கி வெயிலே இல்ல கா ரொம்ப வெயிலே இல்ல
இங்க சரியான வெயிலு இருக்க முல்ல வெக்கையாருக்கு
ம்
ம் சரியானா வெயிலு இன்னக்கி எல்லாரு வேற
சாந்திரோ மழ வர்ற மாரி தா இருந்துச்சு
ஆ ஸ்கின் டாக்டர் ட போனு ம் அதா அது ப்ரொசிஜர்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுச்சு முஞ்சில ஒன்னுமே தெரியிலன் வச்சுக்கயே காசு தா தென்ட காசு
செ கொஞ்ச நாள் கழிச்சு தெரியுமா இருக்கோ என்னமோ
ஆமா இன்னக்கி வேர சீரம்லா எழுதி வச்சுட்டாங்க
அதெல்லா டெய்லி போடு நல்லா இருக்குமா என்னனு பாபோ
அதா நா நினைச்சே எல்லாமே நம்மள பிரச்சனையா ருக்கு இதயாது நல்லா கொண்டு வருவோன் பாத் அதுவு ஒன்னுமே தெரில இலனா யோசிச்சே என்னடாது
அது போம் போது இந்த ஒட் ஒடனே அப்டியே பை டைல்ஸ் தேச்சு உட்டா பல பலனு ஆகுன மாரி ஆய்டுமா நீனு டைல்ஸா கின்னுமா அது போவ போவ தா சரியாகுமா போவ போவ தா உன்கு இதுவாகு
தம்பிக்கு கேட்டேவரசொல்லுங்க இதே ப்ரெஸ்யூஜர் பண்ணுவோ சொன்னிச்சு
சேர் சேரி அவனுக்கு இந்த டேன் மட்டு ரிமூவ் பண்ணிவு
அதுக்குதா சொல்லிட்டே டைம் இருக்குன்னு சொல்லிட்டே பண்ணலாமா இது ஒரு மூணு தடவ பண்ண சொல்றாக ஆ
அதா அதா எவ்ளோ
ன்னா டுத்தௌசன்
டூ தௌசன் நா காஸ் போனா பரவால்ல மூஞ்சி நல்லா வெள்ளயா மாநெறமா வந்துட்டானா போது கண்ண கரேனு இருக்க
என்னாது ஆ அதா நெனைச்சு கேட்டு வந்தே வர சொல்றாக இவன மட்டு கொஞ்சோ ரெடி பண்றான்னு சொல்லணு சொல்லி குடுப்பாங்க
சேரி சேரி நல்லா கூட்டிட்டு போ ம்
சேரி இரு இந்தா கூப்புறே மாமா வந்துட்டாப்ல
ஆ வைய் வை